ஹலோ
ஹலோ
ஆ கேட்குதுங்ளா
ஹலோ
ஆ நா பேசுறது தெளிவா கேக்குதுங்களா
புரில
நா பேசுறது கேட்குதுங்களா
ஆ கேக்குது
என்ன பண்றீங்க
நா இப்பதா சாப்ட்ட சனிக்கெழமையா செர் கொஞ்சோ வெளிய போய்ட்டு பசங்கங்கூட கொஞ்ச நேரோ உக்காந்து பேசிட்டு டீ குடிச்சுட்டு அப்ரோ வீட்டுக்கு வந்த வரப்போ அப்டியே சில்லி வாங்கிட்டு வந்த
ஓகே
ஆ வாங்கிட்டு வந்ட்டு சாப்டுட்டு சேரி படுக்லானு சொன்ன சேரி எதோ பேசணு ஞாபகோ வந்துச்சு அதா கால் பண்ணிருந்த
ஓகே ஓகே ஆ நீங்க டீ கடைல உக்காந்துருப்பீங்கன்னு சொல்லவுதா எனக்கு ஞாபகோ வருது நானு நெறய டைம் பாத்ருக்கே பசங் அதல்லா உக்காந்து நீங்க பாட்ல டீ குடிச்சுட்ருப்பீங்க எத பத்தியோ யோசிச்சுட்டுருப்பீங்க
ஆ
அப்பரோ இப்ப நாங்க பொண்ணுங்கள்ளா ஏதாச்சி டீ குடிக்கவோ ஆ இல்ல ஒரு கஃபே ஷாப் மாரி நாங்க போவோ நாங்கப் போய் என்ன பண்ணுவோனா சும்மா ஆர்டர் குடுத்துட்டு அரட்டை அடிச்சிட்ருப்போ ஏ நாங்க பட் ள எங்களோட சொந்த கத சோகக்கத அப்பரோ என்னென்ன நடந்துச்சு அந்த மாரி சொல்லி ட்டு ஜாலியா பேசிட்டு அந்த டீ வந்து என்ன சொல்றது ஆ கோல் காஃபியே ஆயிடு நாங்க ஆர்டர் பண்ணி அந்த மாரி கடைசியா எங்களுக்கா எப்பயாவது சரி ஓ கே போலா ஆ வேற ஏதாச்சி நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ளா அப்டின்னு எங்களுக்கா தோணுச்சு அப்டின்னா நாங்க பாட்ல எந்துருச்சு அந்த இருக்கற டீய குடிச்சி நாங்க வெளிய வந் துருவோ ஆனா உங்கள பாத்தா தனி ஆ ஒரு சில டைம் வந்து நல்லா குரூப்பா உக்காண்டு நல்லா பேசிட்டுருக்கறீங்க ஒரு சில டைம் ஏதோ பறி குடுத்த மாரி உக்காந்டு டீய ம் டீ குடிச்சிட்டு ஏதோ யோசிச்சிட்டு தனியா ஒரு மாரி உக்காந்துருப்பீங்க அதுதா ஏ அப்புடி எதாச்சி அப்டியே என் கற்பன உலகத்துலயே வாழ்வீங்களா எத பத்தியா யோசிச்சுட்டேகீது இருப்பீங்ளா
அப்புடிலா இல்ல டீ ன்றது பாத்தீங்னா இப்போ எப்புடி ஆ ச குடிக்கறாங்களோ சரக்கடிக்கறாங்கள அவுங்களுக்குலா எப்புடி அது ஒரு போதையோ இப்போ டீ வந்து அது அது அது அதுமே ஒரு ஒரு வகையான போத தா அதாவது இது கெட்டதுன்னு நா சொல்லல நல்லதுன்னு நா சொல்ற ஆ டா டாக்ட்ரு அப்ரோ ஒன்னு மத்தவங்கலா கேட்டா சொல்லுவாங்க அதிகமா டீ குடிக்கறது வந்து கெட்டது அதுக்கு அது வந்து ரொம்ப பித்தோ ஆ ஒடம்பு வந்து பித்த ஒடம்பு ஆக்கிடு அப்டிலா சொல்லுவாங்க ஆனா அப்டிலா எதுமே கெடையாது அப்ப இது வரைக்கு நா வந்து நா யாருக்கு பாத்தது கெடயாது இது மாரி அவுங்க யாரு இது வரைக்கு யாரு நிரூபிச்சது இல்ல டீ குடிச்சு வந்து ஒருத்த வந்து இப்புடி ஆயிட்டா அப்டின்னு சொல்ட்டு நா எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்ல டீ குடிச்சனால தா இவ வந்து இவ ஒடம்பு இப்டி ஆயிருச்சு டீ குடிச்சனாலதா இவனுக்கு பித்த ஒடம்பு ஆயிருச்சு அதனாலதா இவனுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நெல அப்டின்ல்லா இன்ன வரைக்குமே நா யாரையுமே அப்டி சொல்லி நா கேள்விப்பட்டதே கெடையாது அது அது இல்லாம நா என்ன சொல்ல வரேன்னா டீன்றது பாத்தீங்கன்னா அது ஒரு மருந்து மாரி இப்போ சந்தோஷமா இருக்கீங்ளா ஒரு டீ அ அழுகணும்னு தோணுதா ஒரு டீ சோகமா இருக்கீங்களா ஒரு டீ துக்கமாருக்கீங்களா ஒரு டீ நல்ல விஷயோ நடந்துச்சா டீ கெட்ட விஷயோ நடந்துச்சா ஒரு டீ அவ்ளோதா அந்த பதினஞ்சு ரூவா இப்ப கேஸ் வெலனாலே இப்ப டீ வந்து இப்ப இருவது ரூபா சில கடைலலா இருபத்தஞ்சு ரூபா கூட விக்கிறாங்க இப்ப அதிகபட்சமே ஒரு டீயோட வெல இருபத்தஞ்சு ருவா எனக்கு வெவரோ தெரிஞ் சி நா ஒரு டீ மூணாரூபாருந்து குடிச்சுக்கிட்டுருக்கேன் நானு
ஓ அப்டியா
ஆமா நா எனக்கு வெவரோ தெரிஞ்சு ஆ ஆ மூணா ரூபாலருந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கே மூணாறு ரூபான்றது எப்போன்னு பாத்தீங்கன்னா நா வந்து ஏழாது படிக்கிறப் போ சொல்லப்போனா நா ஏழாவது படிக்கைலருந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கே நானு இன்னக்கி ஏ வயசு இருவத்தி ஏழு ஆனா நா ஏழாது ஏழாவது படிக்கிறப்போ நார்மலா எல்லாருக்கு என்ன வயசு இருக்கு எனக்கு தெரிஞ்சி பதினொன்னு அவளோதா இருக்கு பதினோரு வயசு பன்னெண்டு அந்த வயசு தா இருக்கு நா பன்னெண்டு வயசு இன்னைக்கு என்னோட வயசு இருவத்தி ஏழு கிட்டத்தட்ட பன்னெண்டு இருவத்தி ரெண்டு இருவத்தி ஏழு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா டீ குடிச்சுட்டு இருக்கே இன்ன வரைக்கு எனக்கு எந்த நோயு வந்தது இல்ல எந்த பித்தமு வந்தது இல்ல எதுவு ஆனது இல்ல ஆனா நா சந்தோஷமா இருக்குறப்போ நா நா எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க அவுங்க கூட சேந்து போய் நாங்க டீ கடைல டீ குடிச்சுட்டு ஜாலியா சில டைம் பேசுவோ சில டைம் அவுருமே என்னைய விட்டுட்டு தனியாலா டீ குடிக்க போவாரு ஏனா அது அவரோட ஒரு அ அது அவரோட ஃபெர்சனல் அதுல நா வந்து தலயிட முடியாது இது வந்து என்னோட பெர்ச்னல் இதுல அவருக்குமே தலயிட முடியாது அதனால நாங்க அப்பப்போ தனியாவு போவோ சேந்தும் போவோ அதுவு இன்னு சொல்லப்போனா சனி ஞாயி சனிக்கிழம ஞாயித்துக்கிழம எல்லா பாத்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லா நாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்லலா டீ கடயெல்லா எப்பயுமே திறந்து இருக் ப்பாங்கள அங்கெல்லா டீ குடிக்க போவோ அந்த டைம் பாக்குறப்போ அப்போ இன்னு நறைய சம்பவோ நடக்கு நைட் டைம்ல பஸ் கெடைக்காம பாதி பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க இன்னொரு பக்கோ அ பாத்தீங்கன்னா அ பஸ்சே காஸ்லியா டிக்கெட் புக் பண்ணி அப்டி போற ஒரு கும்பல் ஒரு பக்கோ நின்னுட்டுருக்கு ஒரு பக்கோ பாத்தீங்கன்னா தப்பான தொழில் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கோ பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சாப்பாடே இல்லாம கஷ்டப்பட்டுட்டுருப்பாங்க ஒரு பக்கோ பிச்சை எடுத்துட்டுருப்பாங்க ஒரு பக்கோ இருக்க கடையெல்லா நல்லா ஓடு இன்னொரு பக்கோ கடைகள்ல்லா ஓடவே ஓடாது என்னல்லா வியாபாரம் எப்டி ஓடுதுன்னு டல்லா ஒரு பக்கோ உக்காந்துருப்பாங்க இன்னொரு பக்கோ நல்லா ஓடுற நல்லா ஒரு வியாபாரம் ஒரு கடை ஒரு பக்கோ அ எல்லா ஹோட்டலு வெளியவே ஆளு நின்னுட்டு உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க சூடா இட்லி இருக்கு பரோட்டா இருக்கு தோச இருக்கு ரைஸ் இருக்கு நூடுல்ஸ் இருக்கு பிரியாணி இருக்குன்னு நைட் டைம்லயே இவ்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கோ கூப்புடுவாங்க ஒரு பக் ஓ கை கொழந்தய வச்சுட்டு பாதி பேர் எல்லா சுத்துவாங்க இன்னொரு பக்கோ காலேஜ் பசங்கல்லா சுத்திட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கோ ஊர் விட்டு ஊர் வேலைக்கு போற பசங்க சுத்திட்டு இருப்பாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இதுக்குள்ளயே இவ்ளோ சீன் நடக்கு நாங்க ஒரு இடத்துல நின்னு டீ குடிச்சுட்டு இருப்போ இவ்வளோத்தையு நாங்க வாட்ச் பண்ணுவோ இதுக்கு நடுவுல நம் ம இதுல எந்த சூழ்நிலைல நிக்கிறோ நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கோ நம்மளோட நிலம இப்ப எப்டி இருக்கு நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோ நம்மளு இவுங்கள மாரி ஒரு ஆள் தானா இல்ல நம்ம வேற மாரியா இல்ல நமக்குன்னு ஒரு தனியா எதாவது இருக்கா நம்ம வாழ்க்க எப்படி போ போது இல்ல நம்ம வாழ்க்க இப்ப எப்டி இருக்கு இதுக்கு முன்னாடி எப்டி இருந்துச்சு நம்ம அம்மா அப்பா எப்டி இருந்தாங்க இப்ப என்ன பண்றது இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோ அடுத் து என்ன பண்ண போறோ இவ்வளவு ஓடு அந்த ஒரு டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த டீ என்னவோ கிட்டத்தட்ட பாத்தீங்ன்னா ஒரு அ பதினஞ்சு எம் இல்ல இல்ல பதினஞ்சு எம் எல் இருக்காது அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அந்த டானிக்கோட கப் பு அஞ்சு எம் எல் லா அஞ்சு எம் எல் லா பத்து எம் எல் லா
அது பதினஞ்சு எம் எல் வரைக்குமே இருக்கு
ஆ பதினஞ்சு எம் எல் வரைக்கு இருக்கு அப்டின்னு அந்த அந்த கப்புக்கு கணக்கு வச்சா ஆ ஒரு பதினஞ்சு முப்பது ஒரு எரநூறு எம் எல் ஒரு இரநூறு எம் எல் ஒரு ஒரு டீ கப்போட அளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு எம் எல் வச்சுக்கோங்க அவ்ளோதா இருக்கு அந்த இரநூறு எம் எல் லு ஓ அ எனக்கு தெரிஞ்சு அ மோஸ்ட்லி பஸ் ஸ்டாண்ட்லல்லா ஆ இருவத் இருவரூவா இருபத்தஞ்சு ரூவா தா டீயோட வெலை வரு எனக்கு தெரிஞ்சு சோ எனக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு இருவத் ஆளுக்கு ரெண்டு டீ வாங்குவோ அப்டி வாங்கிட்டு நின்னுட்டு நாங்க பாட்டுக்கு சனிக்கிழம ஞாயித்கிழம ஆண்ணா ஏன்னா அவருமே வேலைக்கு போறாப்புல நானு வேலைக்கு போறே எல்லாமே யோசிப்போ அப்புறோ எங்களுக்கு வேலை எல்லா நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையுமே நாங்க சொல்லுவோ நாங்க இப்டில்லா பேசி அ அப்றோ ஆ நைட் எதாச்சு பிரியாணி கட போட்டிருந்தாங்கன்னா பிரியாணி சாப்பிட தோணு அப்ப லைட்டா மைண்டு மாறு ஆனா அந்த பிரியாணி சாப்ட்டதுக்கு அப்புறமு எங்களுக்கு திருப்தி என்ன தெரியுமா அந்த பிரியாணிய சாப்ட்டு ஒரு டீ குடிக்கனு அதுதா எங்களுக்கான திருப்தி சில பேர் இருக்காங்க சாப்ட்டாலே தம்மடிக்கணு அப்டின்னுலா தோணும்ன்னா சில பேர் எலா இருக்காங்க சொல்லுவாங்க நாங்க அப்டி கிடையாது எங்களுக்கு சாப்டடுறதுக்கு முன்னாடி டீ தா குடிக்கணு சாப்ட்டதுக்கு அப்புறமு டீ தா குடிக்கணு அந்த மாரி இருப்போ நாங்ளா அதனால டீ இருக்கறது வந்து பாத்தீங்கன்னா அத நா எப்டி சொல்றது அது வந்து மருத்துவமே இல்லாத மருத்துவ குணமே இல்லாத ஒரு மருந்துன்னு நா தா சொல்லுவே ஆ இதுக்கு ஒரு ஒரு வார்த்த ஒரு சொல்வாக்கியோ ஒன்னு சொல்லா அப்டின்னா மருத்துவமே இல்லாத மகத்துவ குண உள்ள ஒரு மருந்து தா அந்த டீ
அஹ்
இன்னைக்கே ஏன்ட்ட காசல்லா இல்ல ஆனா காசு இருந்துச்சு அப்டின்னா நாலா ஆ ஊட்டியில போய்ட்டு ஒரு எஸ்டேட் வாங்கி போட்டுருவே ஒரு ரெண்டு கோடில்லா கைல இருந்ச்சுன்னா ஒரு எஸ்டேட்ட வங்கியே போட்டுருவே எதுக்கு பிசினஸ் பண்றதுக்கெல்லா இல்ல நானே தோட்டத்துல டீய வ க அந்த டீ எலய வளத்து நானே அரச்சு நானே டீ போட்டு குடிச்சிடுவே நா வாழ்க்க முழுக்க டீ குடிச்ச ஓட்டுவே நா
ஐயோ ஒரு டீனு ஆரம்பிச்சப்ப இவ்ளோ எமோஷனல் இருக் காதுக்குள்ள எங்க பட்ல
ஒரு டீ ன ஆரம்பிச்சா உங்களுக்கெல்லா அசால்டா தெரியுதுல ஒரு டீ அப்டின்ட்டுனு சாதாரணமா சொல்ட் டீங்க நீங்க ஒரு டீ அப்டின்ட்டுன்னு அந்த ஒரு டீக்கு பின்னாடி எவ்ளோ இருக்கு தெரியுமா வெறு இருவத்தஞ்சு ருவா ஒரு கப்பு டீ தா வெறு நா சொன்ன மாரி அந்த எரநூறு எம் எல் டி தா அந்த எரநூறு எம் எல் டிக்கு தா அ இது மவுசே இங்க இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க நைட்லா டீ குடிக்காத பால் குடிச்சிட்டு தூங்கு அப்பதா தூக்க நல்லா வரு டீ குடிச்சா தூக்க கலஞ்சுரு படிக்கிறப்பல்லா டீ வச்சு குடுத்துட்டு கிளாஸ்ல டீ வச்சுலா நாங்க குடிச்சில்லா தூ தூங்காம படிச்சிருக்கோ ஆ எனக்கு தூங்குணும்னாலே நா அந்த டீ தா குடிக்கணு நா காலையில ரெஃப்ரெஷ் ஆகனாலு எனக்கு டீ தா வேணு அந்த மாரி
டீன்னு சொன்னோனே ரொம்ப அதா டீக்கு ரொம்ப அடிக்டா அடி க்சனாயிட்டி
ஆ நா நா ஒத்துக்கிறே ஆமா நா வந்து அடிக்ஷன் தா நா ஒண்ணு சரக்குக்கோ தம்முக்கோ இல்ல மத்தே எது போத பொருளுக்கோ நா ஒன்னு அடிக்ட் ஆகி எ வாழ்க்கைய அழிச்சிட்டு சீரழிச்சிட்டு நா சுத்துறது கெடையாது அவுங்கல்லா ஒரு நாளைக்கு தம்முக்கு எரநூற்பா செலவு பண்றாங்க ஆ சரக்கடிச்சா அதுக்கு அவ்ளோ செலவாவுதா மாச எனக்கு ஒரு நாளைக்கு நா ரெண்டு டீக்கு ஐம்பரூவா செலவு பண்றதுல நா ஒன்னு கொறஞ்சு போயிற மாட்டனே எனக்கு அது ஒரு பெரிய விஷ்யமு கெடையாது ஐம்ப ரூா உள்ள செலவு ஒரு டீ குடிக்கன்னா நாங்க நா மூணாயிற ரூவாக்கி குடிச்சப்போ பாத்தீங்கனா ரெண்டு டீனு ஆர் ரூபா கணக்கு பரவால்ல இருந்துட்டு போட்டு இன்னக்கி ஆயரூவாக்கி கிட்டதட்ட பத்து டீ குடிக்கலா ஒரு நாளைக்கி ஆனா இன்னிக்கி வெலவாசி அப்டி இருக்கு நம்ப அத ஒன்னு சொல்ல முடியாது பரவால எனக் அம்பருவா போறது வந்து எனக்கு பெரிய பிரச்சன இல்ல நா நிம்மதியா இருக்கனா எனக்கு தேவ நிம்மதி நா சம்பாதிக்கிறதே என்னோட அர வைத்து ஜா அர ஜான் வைத்துக்கு மன நிம்மதிக்கும் தா எனக்கு அது போது
ஓகேங்க டீய பத்தி பேசவு நீங்க பாட்ல உங்களோ ட மனசுல இருக்க எல்லாத்தியு சொன்னீங்க இப்ப புரியிது டீக்கடையில ஏ பசங்க தனியா உக்காந்து அவ்ளோ யோ
என்ன மாரி அத்தன பேத்துக்கும் அங்க அவ்ளோ கத இருக்கு இதுதா ஒரு காரணம்டு சொல்றாங்க
ஓகே ஓகே செரி ஓகே எனக் கு வேல இருக்கு நா உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கெடச்சா உங்க கூட நா பேசுற
ஓ செரி கண்டிப்பா கண்டிப்பா பேசலா
ஒ ஓகே நன்றி
ஓகே பாப்போ